வணக்கம் தோ எப் நா நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இரு
நல்லாருக்கே தோழி
உஹ்ம்
என்னங் தோழி ஒன்னும் பண்லங்க தோழி இனிமேதா வந்து டிஃப் ஃபன் செய்ணு பசங்களுக்கு
உம்
மாவு ரொம்ப ரெண்டு மூண் நாளக்கி முன்னாடியே அரச்சிருவ அரச்சு
அது கொஞ்சோ புளிச்ச மாதிரி லைட்டா இருக் கா
அ அ ஆமாங்க தோழி
அப்ப லைட்டா தயி பாலிருக் க்குல்ல கொஞ்சம் பால் வேணா ஊத்தி பாருங்க அந்த புளிப்பு இது கொஞ்சொ லைட்டா கம்மியாகு
செரிங்க தோழி நல்ல விஷயொ தோழி இந்த டிப் ப்ஸ் எனக்கு தெரியாது தோழி
உம் பால் செத் ப மாவு சீக்கிரமா புளிக்கணுனா கொஞ்சொ தயிரு ஊத் த்தணு புளிச்ச மாவு கொஞ்சொ இதுவாகுனா கொஞ்சொ பால் ஊத்துனா காங்க அந்த புளிப்பு தன்மை கொஞ்சொ கம்மியா இருக்குன் சொல்லுவாங்க நா ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்க பால் வெச்சு
தோழி டிங் தோழி கா அதாவ்து நம்ம காய்ச்சின பால் தா இல்ல தோழி
க்லா இல்ல காய்ச்சாத பால் இருந்தாலு ஊத்திக் க்லா அது ஒன்னு இல்ல பால் கொஞ்சொ க சேத்து கோங்க தண்ணி சேப்பீங்க இல்லையா மாவு கரைக்கெற்துக்கு அதுக்கு பதில் கொஞ்சொ லெ கொஞ்சமா பால் சேத்துக்கோங்க
விஷ்யொ தோழி நல்லது தோழி இந்த டிப்ஸ் வந்து நா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற தோழி அவங்களு இதப் ப பயன் பெறட்
கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு சொல்லணு இல்
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி.
ஆனா நெறைய சு தெரியு நெறைய சொல்லுவே ஆனா அத நா செய்ய மாட்டே செய்ய மாட்டே மீன் நா இல்ல அது சமையல போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முழுமையா எறங்கி நம்ம இது பண்ணா அதனே அத பண்ணுவோ பொதுவா எப்டி செய்யணு எல்லாமே எப்டி இது எல்லாமே தெரியு ஆனா எறங்கி போயிட்டு செய்ய மாட்டே சமைக்க மாட்டே.
செரிங்க தோழி செரிங்க தோழி சோ என்ன தோழி ப்டி இப்பல்லா சொல்லக் கூடாது தோழி நீங்க சோ நீங்க செய்யற வேலையப் பாத்தா அப்டிலா தோணலியே தோழி.
அப்டி இல்ல இது செய்யணு அப்படின்ட்டு அந்த முழு மனசா இது பண்ணிட்டு நம்ம இறங்கிட்டோனா அது கடகடன்னு இது பண்ணிட்டு அஹ் எப்டி சொல்றது முழுமையா எந்த ஒரு கொறையு இல்லாம முடிக்கணும்னு பாப்பே அது டைம் அதிகமானாலு பரவாயில்ல நேர காலம் அதிகமானாலும் பரவாயில் லேண்டு அத முடிச்சிட்டு வருவே அப்ல்லாம் நம்ம இது செய்யவே கூடாது அப்டினும் போது ஒண்ணு போவே மாட்டே அப்டி இல்ல செரி அவங்களுக்கு பாவம் பாத்து அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்களேன்னு போனாலு ஓரளவுக்கு மேல் இதுவா இருக்கிற வேல எல்லா வந்துட்டு முடிச்சுட்டு வந்துடுவே.
சரிங்க தோழி இது போதாதா தோழி.
அதுதானே வீட்லயு செஞ்சுட்டு இருக்கே மாமியார் சமைப்பாங்க. நா தண்ணி புடிப்பேன் வீடு பெருகுவே வீடு தொடைப்பே துணி துவப்பே அவங்க காய வச்சு துணி மடிச்சு வச்சிருவாங்க அத திலும்பி எடுத்து நம்ம அடுக்குவோ பீரோல வந்து. எடுத்து வெக்கிறது என்னோட வேல ஆஹ் பாத்திரோ கழுவிடுவே சாதோ வடிச்சிடுவே ஏ அரிசி கல ஊற வ சாதோ வடுச்சிருவே அவங்க வந்து கொழம்பு தொட்டுக்கயு செய்வாங்க.
நல்ல விஷயம் தோழி அதாவது வேலையை வந்து
பகிர்ந்து செஞ்சுப்போ ஆமா இல்ல அந்த டைமுக்கு வந்துட்டு நா சாதோ வடிக்கலை அப்டின்னும் போது நா கொகுழந்தைய பாத்துட்டு இருக்கேன்னா அதுவு மாமியாரே பண்ணிடுவாங்க. டீய வந்து நா போட மாட்டேன். வீட்டுக யாராவது வந்திருக்காங்கன்னா தா டீ போடுவே மாமியார் மட்டும்தா காலையில டீ குடிப்பாங்க அதனால அவங்க போட்டு அவங்க குடிச்சுப்பாங்க நா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அது அவங்களளுடைய வேல முடிஞ்சிரு.
டீ அவ்வளோவா போட தெரியாது தோழி ஏன்னா நா
ட்டா நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே குடிப்பாங்க. டீ னா குளிக்க மாட்டா அதுனால நா டீ போடமாட்டே
அதேதா தோழி நானு டீ காஃபி
காஃபீ எப்டியாவது ரொம்ப தல வலிக்குது தல வலியா இருக்கு காஃபீ குடுச்சா நல்லா இருக்குன்னு தோணுசுன்னா காஃபி குடிப்போ மத்தபடி டீ பால் காஃபி எதுமே நா குடிக்க மாட்டே எப்பயாவது காஃபி
பர் நா அச்சா அது என்ன சின்ன வயசுல நெறைய குடிப்பநாமா தோழி ஆனா இப்ப என்னவோ எனக் அது பிடிக்கல தோழி அது பக்கமே நா போறதில்ல தோழி எங்க வீட்டுக்காரு டீ குடிபாரு தோழி அது அதுனால அவரே வந்து போட்டு குடிச்சிருவாரு பசங்களுக்கு ஏதாச்சு ஆஹ் பால் கலந்து குடுத்துருவாரு அந்த பக்க நா போறதில்ல சப் போஸ் யாருன்னா வந்துட்டாங்கன்னா நா தா டீ போடுவே ஆனா அவர மட்டு உள்ள கூப்டு என்னங்க சக்கர எல்லா கரெக்டா இருக்காணு பாத்துகுங்க சொல்லுவே அ குடுக்குறவங்ககிட்டயு சொல்லிடுவே
கம்மியா இருந்தா சொல்லுங்க நாங்க கொஞ்சோ சக்கர போட்டு குடுக்குறேன்னு வை
ஆமாங்க எனக்கு அதுனால தெரியாதுங்க எதுனா முன்ன பின்ன இருந்தா சொல்லுங்க நா ஆல்ட்ரேஷன் பண்ணி தரங்க சக்கர எல்லா சக்கர போட்டு தரன்னு சொல்லிடுவங்க
ம் இப்ப அம்மா வீட்ல இருக்குபோது மாமா மாமி எல்லா வந்திருந்தாங்க சரி அம்மா உட்காந்து வெளிலயே வந்து வந்துட்டு அதான் திண்ணைலயே உக்காந்து பேசிட்ருந்தாங்க செரி நம்ம வந்துட்டு அவங்கல டிஸ்டர்ப் பண்ண வேண்டா நம்மளே வந்து டீ போட்டு குடுத்தற்லா அப்டின்ட்டு வீட்ல நா வந்துட்டு எங்க வீட்டு சக்கர போடுற ஸ்பூன் வந்துட்டு கொஞ்சோ பெருசா இருக்கு அங்க கொஞ்சோ சின்னதா இருந்தது அதுனால இங்கயோட ஒரு ஸ்பூன் சக்கர வந்து அங்க போட்டு நா குடுத்தே அது என்னுடைய மாமாவுக்கு வந்துட்டு அவர் கொஞ்சோ சக்கர கம்மியா குடிப்பார் அப்டின்றதுனால அவருக்கு அவருக்கே கம்மியா தா இருந்துச்சு இருந்தாலு ஓகே மா நல்லா இருக்கு இஞ்சி கொஞ்சோ த தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சோ கம்மியா தா போடுவே நானு பாலுல எப்போமே அப்பதா அந்த ஒரு ச் குடிக்கறதுக்கு அந்த டேஸ்ட் இருக்கு ரொம்ப நல் நெறைய பேரா இருந்தா தான் ஒரு ஒன் இஸ் டூ ஒன்னுட்டு ஒரு கிளாஸ் பால்னா ஒரு கிளாஸ் தண்ணியும் சேப்பேன் அப்டி இல்ல ஆள் கொஞ்சோ கம்மியா இருக்காங்க அப்டின்னா ஒது ஒரு முக்கால் டம்ளரோட அந்த அளவுக்கு தான் தண்ணி சேப்பேன் அதுவே அதிகம் தான் கொதிச்சுதுன்னா அது கொஞ்ச இதுவாயிடும் உம் அத எங்க மாமிக்கு நீ சக்கர போ போட்டியா போடலையா டீல சுத்தமா சக்கரையே இல்ல நீ போய் சக்கர டப்பா எடுத்துட்டு வாண்ணாங்க எடுத்துட்டு வந்து காம்ச்சா அந்த ஸ்பூன் காமிச்சா இந்த ஸ்பூனால நீ எத்தன போட்டே நான் ஆறு ஸ்பூன் போட்டேன் இதுக்கு வந்து நீ வந்துட்டு ஒரு டம்ப்ளர்க்கு ரெண்டு ஸ்பூன் போட்டாதான் உனக்கு கரெக்டா இருக்கும் நீ இத்தனை பேருக்கு டீ போட்ட இல்லையா சக்கர பத்தல அப்படின்ட்டு அவங்களுக்கு திருமியு சக்கர போட்டு் அ கலக்கி கொடுத்தே ஆத்துனா ஆறிடும்
ஆ சரி
நல்லது ஸ்பூன் ஆல வந் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க குடுத்துட்டாங்க எங்க அம்மாக்கு கரெக்டா இருந்துச்சு அவங்களுக்கு மட்டும் கம்மியா இருந்துச்சு சக்கர
சரிங்க தோழி நல்லது தோழி தோழி மறந் மதியானம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தோழி
மதியானம் ஒரு கல்யாணம் இருக்குன் சொல்லிருந்தாங்க மாமியார் போனோ இந்த ஊர்ல இருந்து வந்த உடனே வே நீங்க போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன்
சரிங்க தோழி
அத பத்தி பேசல பேசனாங்க அப்படின்னும் போது கெளம்பி போலாம் அப்படி இல்லனா விய கணவர் வீட்டுல இருக்காரு அவருக்கு வந்துட்டு மட்டன் இருக்கு அதுல ஏதாவது செஞ்சு கொடுத் ரசம் வச்சோம்னாக்கா வேலை முடிஞ்சிருச்சு
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா நம்மளுக் க்கு சில சில இது வந்து கொஞ்ச நல்லாயிருக்குமல தோழி வேலை நம்மளுக்கு கொஞ்ச சமைக்கிற வேலை கம்மியாவு
கம்மியா இருக்கு ஆனா என்ன எங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிருந்தாருன்னா கம்மியா இருக்கு இப்ப அவர் வீட்டுல இருக்காருல அங்கயும் அவருக்கு புல்லா ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நம்ம போற மாரி இருக்
இப்போ ஃபங்க்ஷன் போ அதுக்கு பேசாம நம்ம வீட்லயே இருந்துக்லாம்
அதுதான் அது இல்லாம கொஞ்ச எனக்கு வந்துட்டு வீட்டுல கொஞ்ச இது இருந்துச்சு என்னோட சொந்த சித்தப்பா பையன் தம்பி கல்யாணத்துக்கு வரல அதனால நீங்க வந்துட்டு வரல ல இல்லையா நானும் வரமாட்டேன் உங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு நானும் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிருந்தேன் பாக்கலாம் நமக்கானா முழு மனசா அந்த மாதிரி இருக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு எல்லாரும் கேட்பாங்க இது பண்ணுவாங்க ஆ இருந்தாலே எனக்கு ஒரே சித்தப்பா ஆ அவுங்க ஏ தம்பி கல்யாணத்துக்கு வந்துதான இருக்கணு வீட் லைங்க வரல ஆனா இங்க நா வந்துட்டு கல்யாணோ ஆனதுக் லருந்து ஏகப்ப எப்டி சொல்றது ஒரு ஒரு மாசோம்னு எடுத்துக்கிட்டீங்னா கிட்டத்தட்ட ஒரு ஆம்பது கல்யாணமாவாது இருக்கூ எல்லாத்துக்கூ நா போயிட்டு வந்துட்டுதாருக்கே அப்ப என்னோட பக்கோருந்து ஒரு கல்யாணத்துக்
கண்டிப்பா வரணு தோழி கண்டிப்பா வந்திருக்கணு தோழி
என்னோட வீட்டுக்கார் கல்யாணத்துக்கு மட்டூ வந்தாரு ஆ இதுக்கு வர்ல வரவேற்புக்கு வர்ல மாமியார கூப்டுட்டு வாங்க ஒரு வாரோ கழிச்சுதா ஆ வரவேற்பு நடந்து மாமியார கூப்டுட்டு வாங்க அப்டின்னு அவர் கூப்டுட்டு வ அவரூ வர்ல கூப்டுட்டூ வர்ல அதனால எனக்கு கொஞ்சோ கோவோ அவுங்க மேல
இ நா அத் அந்த இதல்லா நம்ப சொல்லணூதோழி அப்ப நல்ல விஷ்யந்தா தோழி அப்பதா அவுங்களுக்குத்
அதுதா நா சொல்லிட்ட ஏ முன்னாட் ப்பயே அவுங்ககிட்ட சொல்லிட்டே நீங்க வந்துதா ஆகணு கண்டிப்பா அப்டி வரல அப்டினாக்கா இதுக்கப்றோ எந்த கல்யாணோ நடந்தாலூ நா வரமாட்டே அப்டின்றது முன்னாடி சொல்லி கூட வர்ல அதுதா உன்னோ எனக் கு அது உன்னோ கோவோ
ஆ கரெக்ட்டு தா தோழி உங்க கோவோ வந்து உண்மையாலுமே கரெக்டு தா தோழி
எங்கே எங்கேயோ யார் யாருக்கோ போ முடியுது என்னோட பக் க்கோன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து நாலஞ்சு பேரு மட்டுந்தா இங்கே என்னோட வீட்டுக்கார் பக்கோனா அதிகோ சொந்தத் துல சொந்தோ சொந்தத்துல சொந்தோன்ட்டு நறைய இருக்கு இந்த பக்கோ பாத்தீங்கனா எனக்கு கம்மி அம்மா பக்கோ அதனால வந்துதா இருக்கணு வரல அது ஒரு கோவோ அவுங்க மேல
கரெக்ட் தா தோழி நீங்க ஸ் சொல்றது உண்மையாலுமே கரெக்ட் தா தோழி சில கோவத்த வந்து நம்ம கண்டிப்பா வந்து வெளிப்படுத்தி தா ஆகணு தோழி ஏனா அது நம்ம உரிம தோழி நம்ம உரிம இல்லிங்களா அப்போ நம்மளுக்கு நாம எவ்வளவோ செய்றோ பண்றோ அப்ப நம்புளுக் குனு அவுங்க கொஞ்சோ செஞ்சா என்ன நம்ளுக்கு ஒரு சந்தோஷந்தா அதுல நம்ளுக்கு என்ன கெடைக்க போது ஒரு சந்தோஷந்தா தோழி
அவுங்க வந்தாங்கன்னா நம்ம அவுங்கள போயிட்டு கூப்டு போயிட்டு கவனிச்சு இது பண்றது
ஆமா தோழி நம்ம சந்தோஷோ தான தோழி நாலுப் பேர் முன்னாடி நம்யெப் பாருங்கள் எங்க வீட்டுக்காரு எங்க மாமியார் எல்லா இவங்க தாங்க வந்திருக்காங்கன்ன அது ஒரு ஸ்
ஆமான் தோழி தோழி என்னோட பொண்ணு எழுந்துருச்சு ட்டா செரி நா அவங்கள போயிட்டு பாக்
ஆ ரொம்ப நன்றி தோழி ரொம்ப ரொம்ப நன்றி தோழி ரொம்ப நன்றி தோழி நன்றி தோழி